வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நீங்க எப்டி கேக்குதா தோழி
ஆஹ் கேக்குது கேக்குது
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன் சாப்ட்டீங்களா
ஆமா தோழி நீங்க சாப்டீங்களா
உம் அ மதிய என்ன சாப்ட்டிங் சாப்டிங்க
ஓகே தோழி அப்
எனக்கு நெறைய குக்கிங்லதா இன் ரஸ்டு
ஆஹ் குக்கீங்லா நெறைய பண்ணுவீங்
ஆமா ஆமா
தோழி எனக்குக் குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல மத்த படி ஆர்ட் அண்ட் கிராப்ட் அந்த மாரி இதுலல்லா நல்லா
போ எப்படி போரடி க்கற டைம்ல வந்து
ஹேம்பர் பாக்ஸ் அந்த மாரிலா பண்ணுவ இந்த மேரேஜ்க்கலாம் பொக் கேலா குடுப்பாங்கல்ல அதெல்லா சேல் பண்ணுவ
ஓ நீங்க சேல் விக்கிறீங்க கூடயு அத்தா அப்ப ம் ம் செரி செரி நா நா வந்து இப்ப என்ன பண்ணுவேன்னா ட்ராயிங் பண்ணுவே எனக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கு போர் அடிக்குற தேன்னா ட்ராயிங் பண்ணிகிற ப்பே அதுக்குன்னு ஒரு நோட்டு் அதுக்குன்னு வெ ச்சுட்டு எனக்கு என்ன பாக்குறனோ அது வரைவே அந்த அதுல கொஞ்சோ எனக் ஆர்வோ அது பண்ணிட்டே இருப்பே அப்றமே மெஹந்தி யார்ன்னா மெஹந்தி போட சொன்னா அது போட்டு உடுவே
ஆ மெஹந்தினா நல்ல ஒ ஜாப் தா இப்ப அதுலயே நெறைய பேர் வேல பாக்கறாங்க
ஆமா ஏனா நா அதுல வந்து வந்து பணம் சம்பாதி இல்ல சும்மாவே போடுவ சொல்றவங்களுக்கு எதுக்கு நம்ப இது வாங்கணு ஃபேம்லி வெளியாளுக்கூட நா போட்டு விடுவே ஆம்மா ஆம்மா பாக்கற டிசைன் அந்த மாரி போட்டு விடுவே மெஹந்தி அ குக்கிங்னா எனக் ரொம்ப பிடிக்கு ஏனா வீட்ல அதுவே பண்ண பண்ணி பண்ணி எனக்கு அது பழகிடு ச்சு அதா இன்ட்ரெஸ்டா செய்வே குக்கிங் எனக்கு ரொம்பவே புடிக்கு
ஓ என்னலா பண்ணுவீங்கோ
ம் ஆ பிரியாணி கீ ரைஸ் எல்லாமே ஏ டூ சட் நா சொல்றேனே எல்லாமே எனக் புடிக்வா இப்போ ஒரு சின்ன ஒர் தோச
பண்ணுவ இந்த யூடியூப் பாத்து அப்பப்
நா வந் ந னே யூடுப்ல்லா பாக்க மாட்ட நானே ட்ரை பண்ணுவெ
ஆ அத நல்லா வரு ஆ நம்மளே பண்ணாலுமே அது நல்லாதா வரு நம சாப்டும்போது ஹ்ம்
அப்றோ ந்த நிக்கா பென்னா செய்வாங்க தெரியுமா பாத்துருக்கீங்ளா இப்ப இன்ஸ்டால அந்த மாரி இதுலல்லா ஷோஷ்யல் மீடியால நிக்கா நிக்கா பெண் பெண் பெண்
ஆ நிக்கா
ஆ ஆமா அந்த மாரில்லா நா பண்ணி பண்ணிருக்கே எங்க ஃபேம்லி எல்லாருக்குமே பண்ணி
ஓ சேர் செரி நா அந்நநி க்சானமானா நானு பண்ணுவ
ம் கேசிரி இப்ப நீங்க பொக்கேல்லா விக்கிறேன் சொன்னீங்ளே என்ன ப்ரேஸிருக்கு எப்டி இர் எப்டி பண்ணுவீங்கத
ஆ பொக்கே ஒரிஜினல் பொக்கே அப்டின்னா அந்த ரோஸ் ஸு அவுங்க என்ன ஆட்ரு குடுப்பாங்ளோ அந்த ரோஸுக்கு அனி அமௌண்ட்டுண்டு அந்த அமௌண்ட நம்ம கேல் க்லேட் பண்ணிட்டு அதுக்கப்பறோ பொக்கே ஷீட்டு அதுல்லா டோட்டல் பண்ணி வரது வச்சு நம்ம பண் நம்ம மேக்கிங் சார்ஜு வச்சு அமௌண்ட் வரு இப்ப நாலு பூ வச்சு பண்ணனுனா ஒரு ஐநூ ரூவா
ஓகே ஓகே இதுவ துல எவ்ளோ பண்ணி குடுத்துர்க்கீங்க
நெறய பண்ணி குடு எ அக்கா இந்த பிஸ்னஸ்தா பண்ணுவா அனாலா அவ கூட சே
ம் ம் நாங்கல்லா இப்பந்து கு குடும்பத்துக்க அந்த மாரி குடும்பத்துக்குனே இருக்கணு வெளி வேல எதுமே எங்க வீட்ல அந்த மா ரிதா வெளிய எங்கம் போ கூடாது எதுமே பண்ணக் கூடாது வேல பண்ண கூடாது அந்த மாரி இப்ப நா இதுதா கொஞ்சொ கொஞ்சொ பண் ற நாவே நானு இதுக் முன்னாடி கூட நா வொர்க் பண்ணிட்டுதா இருந்த ஒன் இயரா டெலிகாலிங் டெலிகாலிங் பண்ணிட்டிருந்த இ ப்பயு நா என் வீட்ல இருந்தா அத பண்ணி விட்டிருக்கவே மாட்டாங்க நா என்ன எங் வீட்ல என்னா பண்ணகூடாது பொம்பள பசங்க வீட் வேல வீட்டு வேல மட் டுந்தா பண்ணணு வெளி வேல எதும் பண்ண கூடா அந்த மாரி எங்க வீட் நறைய ரூல்ஸு
ம் ஹ் ம்
இப்போ நா என் ஹஸ்பண்ட் வீட்ல போ வீட்டுக்கு போன அவர் குடுத்த சப்போர்ட்ல தா அதுலா பண்ணிட் ருக்கே அத வொ வோட லைஃப் சேஞ்சாகுது பாருங்க அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு
ஆமா நம்ம ஹஸ்பண்ட் நமக்கொரு சப்போர்ட்டா இருந்தா என்ன வேணால்
ஆஹ் அவர் எப்பமே சப்போர்ட் நீ பண்ணு பாக்கலாம்
உம் அப்படி நமக்கு ஒரு ஆஹ் அப்போ நம்மள என்ன நம்மளால முடியாததுமே நம்ம பண்ணுவோம் அது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கு உம் கண்டிப்பா
கொஞ்ச கொஞ்ச பழகிடுச்சு ஓகே இப்ப நான் எல்லாருக்குமே எங்க வீட்டுல தைரியம் சொல்றேன் இவங்க ஏன்னா நம்மளுக்கு இப்ப என்னோட இருக்காங்களா இருக்காங்களா நம்ம பாத்துக்லாம் நம்ம சேந்து எதாவது பண்ணலாம் ஒரு பிசினஸ் பண்ணலாம் இல்ல ஏதாவது நம்ம நம்ம பண்ணலாம் அப்படின் நான் சொல்லி குடுப்பேன்
இப்பல்லாம் பிசினஸ் தான் ஐடி ஜாப் தான் விடவே இப்ப பிசினஸ் நம்ம கையில இருந்தாதான் நல்லது
ஆமா இப்ப எல்லாத்துக்குமே வந்துச்சு பாருங்க பிசினஸ் என்ன பண்ணாலுமே வீட்ல இருந்தே ஒர்க்
ஆமா
இப்போ ந இப்ப குக்க் இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப எனக்கு குக்கிங் தெரியும்னா அது வச்சு கூட வீட்ல இருந்து பிசினஸ் பண்றாங்க
ரூபா வரும்
ஆஹ் ய அது பண்றாங்க அப்புறம் ஒரு ஜொமேட்டோ மோட்டோவா இருக்கட்டு ஸ்விக்கியா இரு
ஆமா நம்ம கனெக்ட் பண்ணி சேல் பண்லாம் நாங்களுமே பண்ணோம் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் கொரோனா டைம் ஷவர்மா இருக்குல்ல ஷவர் மா பர்கர் அதெல்லா சேல் பண்ணோ நாங்க இன்ஸ்டால ஆ ஹோம்மேட் டா வீட்ல பனியா க்க நல்ல கு பண்ணுவா அப்போ நாங்க வீட்ல இன்ஸ்டால ஓபன் பண்ணி எங்கள்கு இங்க சரௌண்டிங்ல உள் லாவங்களுக்குல்லா ஆர்டர் குடுத்தாங்கோ அந்த கொரோனா டைம்லலா நல்ல ஆர்டர் வந்துது நா தோ டெலிவெரிக்கி எங்க சின்னமா பையல்லா உண்டு அவங்கள்ட்ட சொல்லி கசின் பசங்க உண்டு அவுங்க டெலிவர் பண்ணுவாங்க அந்த மாரி போயிருந்துது அத் துக்கப்றோ அவுங்கள்க்கு ஒரு வேல வந்தனால டெலிவர் பண்ண ஆளில்லாம க்ளோஸ் பண்ணிட்டோ ஆனா அத்லா நல்ல இன்வெஸ்ட் ரெண்டாயிரோ இர்ந்தது
பண்ணா அது அப்டியே நீங்க கன்டினியூ பண்ணிருக் க்லா ஒர் ஸ்டால் மாரி கூட பண்ணிருக்கலா
ஸ்டால் மாரி பண்லா அந்த டைம் அந்தளவுக்கு இந்த நமக்கு கான்ஃபிடென்ஸ் சொல்ல வீட்ல யாரூ இல்ல இதுவூ உங்க வீடு மாரி ஆ இதுலா பொம்பள பிள்ளேலு பண்லாமா வெளிய கட போடலாமா அந் இந்த மாரி ஆனா இப் போ கண்டிப்பா பண்ணலா இப்ப நெனச்சா ஆனா
எனக்கூ அதா நானூ எனக்கூ இந்த மாரி நீங்க சொன்னீங்கல ஷவர்மா பர்கர் இப் இங்க நா பாப்பே நா ஈங்க போனாலூ கட நல்லா எங்கெங்க கட நெறயருக்கு எங்க கடயே இல்ல இந்த பிளேஸ்ல நம்ப போட்டா ஓகே ரன்னாக் ஓ அந்த மாரிலா எனக்கொரு மைண்ட் செட் டிருக்கு
ம்
இப்பு இப்ப நம்ம நெனச்சோடன எல்லாமே பண்ண முட் டியாதுலியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணோமோ ஆ ஏனா நம்ம இப்ப பண்றோனா அதுல சக்சஸுருக்கூ லாஸுருக்கூ எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணூ ஆமா ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட செட் நம்ம அத வெச்சுக்கிட்டுதான் ஆம் பண்ணணும் யென்ன பண்ணாலுமே ம் ஹூம்
நல்ல பிசினஸ்ல யிது நல்ல ஐடியாருக்கு எனக்கு நல்லா புடிக்கும் எனக்கு வந்து டியூஷன்ல யிது நல்லது கட போடணும் அ ஆர்ட் அண்ட் கட யில்லன்னா ப்ரூட் கட யேதாவது ஒண்ணு நமக்கு போடலாம்
யிப்பம் ஃப்ரெண்டுருக்காங்க நாங்க ரெண்டுபேரும் பேசிட்டு இருப்போம் ஏதாவது பிஸ் பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்ததாவது பிசினஸ் பண்ணலாம் எனக்கு சப்போர்ட்டா நீ உனக்கு சப்போ இப்ப
உஹம் அப்றம்
சப் இப்ப நிறைய பாருங்க ஒன்ஸ்கப் சேலஞ்ச்லாம் வந்துருக்கு பாத்தீங்களா அது கூட நல்லா யூனிக்கா தான் இருக்கு பத்து அது எல்லாரும் ஆன்லைன்ல பண்றாங்க யாருமே ஸ்டால் போட்டு பண்ணல பார்த்ததே இல்ல அதுவே ஒரு ஸ்டால் போட்டு பண்ண ஒரு யூனிக்கா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ல்லாம் இல்ல
ஆஹ் ஆமா எவ்வளவு ஷாப் உள்ளலாம் ஜூஸ் ஷாப்பு ஒரு சின்ன ஒரு ஸ்டால் போட்டு போ வருவாங்க எவ்வளோ மோமோஸ் ஷாப்பு மோமோஸ்
ஆஹ் அது வந்து ஸ்டால் போட்டு ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாவே போதும்
ஆஹ் இப்ப இன்ஸ்டாலய போட்டா போதும் ட்ரெண்ட்
ஆமா அந்த மாதிரிதா நான் ரொம்ப எனக்கு அது ஒரு ஆர்வமா இருக்கு
நீங்களும் பண்ணுங்க
உம் ப என்னனும் நீதான் ஆகணும்
ஆமா நமக்குன்னு ஒண்ணு இருந்தா தானே முடியும் நம்ம யாரிட்டயையும் போய் கேக்க வேண்டாம்
உம் ஆமா இப்ப நறைய நீடி இருக்கு இருக்கரதாலே ஏதாவது பண்ணிதான் ஆகணோ
ஆமா ரெஸ்பான்ஸ் இப்பலது நீச்சும் நறைய இருக்கு
ஆமா இப்போ ஒரு எப்டி சொல்றது ஒரு அவசரத்துக்கு யாராவது எமர்ஜென்சியா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு ரிலேஷன் கஸ்ட் எல்லாம் வந்து டாங்கன்னா ஒரு ஒரு பால் பாக்க ட் வாங்கிட்டு வர கூட நம்மகிட்ட இருக்கணும்ல்லையா வீட்ல யாரும் இல்லதானாயாரும் ஆ நம்ம யார வந்துட்டாங்க நம்ம என்ன பண்றதுன்ன சொல்லிது
மேனேஜ் பண்ண உம் ஆமா கண்டிப்பா நம் வூமன்ஸா ஒரே ஒரு இண்டிபெண்டண்டா இருக்கணும் நம்மளுமே
ஆனா எல்லாவுமே எப்டி சொல்லா எல்லா பெண்களு ஒரே மாரி இருக்க மாட்றாங்களே
ஆமா
ம் சிலே பேறு தான் இப்ப இந்த மாரி இப்டில்லாம் யோசனை இருக்கு சில பேர்லா கொஞ்சம் பேர் தவறான விஷயத்தக்கு கூட போறாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா ம் ஆமா கோல்ல அச்சீவ் பண்ணவும் நறைய பேர் இருக்கா
சில பேர் வந்து கொழந்தைங்களுக்கவே நம்ம வாழணு ஹஸ்பண்ட் குழந்தைங்க தான் நம்ம லைஃப் துணி தோயிச்சு பாத்திரம் களிவியாச் சில பேர் அப்டி இல்ல குழந்தைங்கள வீட்டுட்டு
ஆ ம் அதுவும் மனசு வராது எல்லாமே மேனேஜ் பண்ணிர் கொழம்புனா நான் நேனப்ப
ம் எல்லா டைப் ஆஃப் லேடிஸுமே இருக்காங்க நம்மள மாரி ஃபிப்டி பேர்சன்ட் அப்டி இல்ல நியூஸ்
நமக்குமே சின்ன பிள்ளைலே வீட்டுல விட்டுட்டு வர ரவும் மனசு வராது ஏன்னா அவங்களுக்கு நம்மதா என்ன வேன்
ஆமா இப்போ நம்ம வந்து ஹோம்லி கேர்ல்லா இருக்கோ இப்ப நம்ம வீட்டுக்கு கெளம்பிட்டு என்ன சொல்றாங்களோ அதுதா அதே மாரி எல்லாருமே இருக் க்க மாட்டாங்க இல்லையா அது பத்தி சொல்லுங்க ம்
வேற என்ன தோழி
அப்புறோ அங்க கிளைமேட்லா எப்படி இருக்கு
இங்க செம்ம கூழு எப்பமே மழ பெஞ்சுடேதா இருக்கு அங்க எப்டி இரு
இங்க வெய்லாவே இருக்கு எந்த பக்க ம்
இங்க கன்னியாகுமரி சைட்
ம் சரி சரி இங்க ஃபுல்லா வெயிலு ப்பா தாங்கவே முடில. மழைக்காக நாங்க எதிர்பாக்றோம் அனா வரமாட்டிது.
இங்க செம்ம செம்ம கூலாருக்கு.
செரி செரி செரி தோழி உங்ககிட்ட பேசுனதால ரொம்ப சந்தோஷம். மீண்டும் பேசுவோம். என்னோட அழைப்பு நீங்க மதுச்சி எடுத்ததுக் க ரொம்ப நன்றி
தாங்க்யூ ஓக்கே தோழி